நல்லா இருக்கீங்ளா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க எல்லாரு நல்லாருக்கோ சாப்ட்டாச்சா
ஆ நாங்க சாப்ட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்ளா
இன்னைக்கு வந்து நம்ம பேச போற டாபிக் வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னெல்லா நடக் குது அத பத்தி பேசலாமா
கண்டிப்பா கண்டிப்பா பேசலா நீங்க
றது மூலம் என்னோட லைஃப்ல அவங்க என்ன உங்களோட லைஃப் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்றது மூலம் நம்ம எதுவும் தவறு பண்ணா மாத்தி மாத்தி திருத்திக்கிடலாம் அதனால
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க
நம்ம அ அன்றாட வாழ்க்கை என்பது நம்ம வந்து தினமும் ஒரு செய்யக்கூடிய வேலைய வந்து அ குறிக்கதா ஆகும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சரி தினசரி ஒரு பழக்கம் இருக் என்ன பழக்கம்னா நல்ல பழக்கங்களும் இருக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு எந்த மாதிரி உம் எந்த மாதிரி இருக்கணும் காலையில எந்திக்கணுமா எந்திச்சு எந்திரிச்சு பரஷ் பண்ணிட்டு ஒரு சிலவங்க உடற்பயிற்ச காண்டி வாக்கிங் போவாங்க யோகா பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலவங்க அதெல்லா பண்ண மாட்டாங்க டைரெக்ட்டாவே முது பழங்காம் நம்ம தாத்தா பாட்டன்னா அவங்க என்ன பண்ணாங்க காலையே எந்திச்சு பல்லல்லா விளக்கிட்டு அந்த நீஸ் தண்ணி இருக்கலா அந்த மாதிரி குடிச்சிட்டு வயலுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஒரு சிலவு தூங்கிக்கிட்டே பெட் காபி காே்கிறவ இருக்காங்க நிறைய அன்றாட வாழ்க்கையில இருந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா இருக்காங்க
கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கரெக்டே தா அன்றாட வாழ்கையில வந்து நம்ம என்ன பண்ணணும்னா காலையில எப்போவுதுமே அதிகாலையில எந்திரிக்கிற பழக்கத்த வந்து நம்ம கொண்டுட்டு வரணு இப்படி அதிகாலில எழுந்துக்கிற பழக்கத்த கொண்டு வந்தா நம்ம உடல்ல வந்து என்ன சொல்றது புத்துணர்ச்சி ஏற்படும் நம்ம எந்திரிக்கிற நல்லா சீக்கிரம் புத்து உணர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி காலை எந்திரச்சு நம்ம எல்லா கடன்கையும் முடிச்சுட்டு அதிகாலையில வந்து யோகா பண்ற பழக்கத்தா கொண்டுட்டு வரணும் உடற்பயிற்சி யோகா அந்த மாதிரி ஊச்சி மூச்சு பயிற்சி அந்த மாதிரி வந்து பண்ற பழக்கத்த வந்து நம்ம கொண்டுட்டு வந்தா நம்ம வாழ்க்கையில வந்து என்ன சொல் து நோய் நொடி இல்லாமையு ஆரோக்கியமாவும் அ மன அழுத்த இல்லாமையும் நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ முடியும் இத வந்து கண்டிப்பா நம்ம அன்றாட பழக்காலக்கத்துல கண்டிப்பா இத வந்து சேர்த்துக்கிடணும் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்ல கிராமப்புற பகுதிகள்ல மட்டும்தா அவங்க என்ன பண்றாங்கன்னா அ கஞ்சி தண்ணி அந்த மாதிரி குடிச்சிட்டு போறாங்க சிட்டி லைஃப்ல தா
கொஞ்சம் மெதுவா பேசுனும் சிஸ்டர்
ஆ ஓகே ஓகே ஓகே ஆ கிராம ப்புற பகுதியில மட்டு தா அவங்க என் பண்றாங்க நீங்க சொல்ர மாரி பெட் காபி கேக்குறாங்க ஆனா அந்த பெட் காஃபி அப்டிங்கிறது உடல் நலக்கு ரொம்ப கெடுதல்லு காலையில எந்திரச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டு ப்ப நார்மலா என்ன பண்ணுவோன்னு நா வாமா ஹாட் வாட்டரு குடிக்கணு அப்டி இல்லனா அவங்க என்ன பண்ணணுனா தண்ணி குடிக்கணு நம்ம குடல் வந்து அப்பதா என்ன பண்ணு க்ளீன் ஆயி காலை கடல முடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சோ நல்லா இருக்கு அதே மாரி எல்லாரு டீ காஃபி எடுத்துக்குறாங்க அது நல்ல பழக்க வழக்கோ இல்லனே எனக்கு தோணுது
கண்டிப்பா இப்ப நான்ல்லா என்ன என்னோடைய லைஃப்ல நடக்கறது பாத்தீங்கன்னா கால்ல எந்தித்த உடனே வந்து ப்ரஷ் அ ஒரு சிலவங்க சொல்வாங்க எங்க யோகா டீகே சொன்னாங்க இல்ல நீங்க வந்து லைட்டா வாய் கொப்லிகாமே தண்ணி குடிக்கணு அதுதா நல்லதுன் சொல்றாங்க பட் என்னால அப்டிலா குடிக்க முடியாது நா லைட்டா வாம் வாய வந்து வாஷ் கொப்ளிச்ட்டு ஆ எம்டி ஸ்டோமக்லே நா தண்ணி குடிப்பே
ஓயோஹோ எங்க யோகா டீச்சர்ல்லா அப்டி சொல்ல மாட்டாங்க காலைல எந்திரிச்ச உடனே அந்த காலத்ல வந்து பல்படி அந்த பல் பொடிக்கு பதிலா வந்து நல்ல வீட்ல இருக்கற அந்த சொல்வாங்கல்ல கடுக்காய் அந்த மாரி இதுல வந்து இயற்கை முறைல தயாரிச்சதுல வந்து பல்லு தேய்ங்க அப்பதா பல்லுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்டின்னு எங்களுக்கு சொல்லுவாங்க
அப்ப ஏன் கேட்டே அதுல அப்டித்தா அது நல்லது ரொம்ப வயதுல அப்டின் சொல்லி சொன்னாங்க அப்டி எனக்கு என்ன ரீசன் தெரில அப்டி சொன்னாங்க அவங்க
செரி செரி இன்னு போனா அதோட காரணத்த கேட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்றன்னா எப்போதுமே சாப்ட சாப்ட்டதுக்கு அப்ரோ இப்போ ஒரு சிலவங்க அந்த பெரியவங்கல்லா என்ன பண்றாங்கன்னா எங்க வீட்லயே இருக்காங்க ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்ட்டதுக்கு அப்றம் டீ குடிக்கிறாங்க அந்த பழக்கத்த வந்து நம்ம கொண்டுட்டு வரக்கூடாது சாப்ட்டதுக்கு அப்ரோ நம்ம டீ குடிச்சோன்னா அந்த உணவு வந்து செரிமானம் வந்து ஆகாம நமக்கு வந்து என்ன சொல்றது ம் அ வயிறு உப்பசமா இருக்கு
து உண்மதா ஏன்னா உறவு உணவு செரிமானோ ஆகுறதுக்கு தான சாய் நம்ம வந்து குடிக்கிறோ
ஆனா வந்து செரிமானோ ஆகாது நானா அத சாப்ட்டதுக்கு அப்புறம் டீ குடிச்சேன்னா எனக்கு வந்து ஒரு மாரி வயிறு உப் உப்பசமா இருக்கு அது வந்து ஒரு ஹாஃப்னவர் கழிச்சி அந்த மாரி குடிச்சிக்கோங்க அதுக்காக சாப்ட்ட உடனே அந்த குடிக்கிற பழக்க வந்து நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட்டோட அந்த என்ன சொல்றது அதோட தன்மையும் அதோட நன்மைகளையு அது வந்து குடுக்காது காஃபி டீ உங்ளுக்கு காஃபி குடிக்கிறதுனால டீ குடிக்கிறனால உங்ளுக்கு என்ன பயன் முதல்ல சொல்லுங்க அது எந்த யூசும் கிடையாது செரிங்ளா அதனால எடுத்துக்குறது தப்பு
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஆனா எனக்கு அந்த பேட் ஹேபிட் இருக்கு சாப்டவுனே நா ஒன்னு காஃபி குடிக்ற ஆலுதா
செரி செரி நா காஃபி டி குடிக்க மாட்டேம் சிஸ்டர் அதனால வந்து நா அத பத்தி சொல்றே எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சவரைக்கு இதுதா டாக்டர் எங்க போனாலு நீங்க டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்க அப்டின் தா சொல்றாங்க அது எதுக்கு குடிக்கனு சொல்லுங்க உங்ளுக்கு தேவனா லெமன் போட்டு புதினா போட்டு அதிகப்புரோ ஹனிவித் டீ ஹா அது என்ன சொல்ல லெமன் டீ மாதிரி புதினா டீ மாதிரி குடிங்க அது ரொம்ப நல்லது ஜீரண கோ நம்ம சாப்ட்ட ஃபுட்டுக்கு ஜீரணமாவுதுக்கு ரொம்ப நல்லது செரிங்ளா அதே மாரி தினசரி பழக்க வழக்கத்துல இன்னொன்னு உணவு உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப நல்ல ஓ ந ஒ நல்லதுன் சொல்வே ஏனா நம்ம சாப்பர்ற உணவு வந்து ஹாப்டு ஹார்போஹைட்ரட் வந்து குறைவாகவு நார்ச்சத்து புரோட்டீன் ஃபைபர் அதுக்கப்றோ ஃப்ரூட்ஸு இந்த மாரி குள்ளத வந்து நம்ம எடுத்துக்கிடணு இதுதா டயட் பிளானு இப்டி எடு க்கும் போது நமக்கு வந்து வெயிட்டு வந்து ரொம்ப அதிகமாகாது
ரைட்டு நீங்க சொல்றது ரைட் தா தோழி நா வந்து கார்போஹைட்ரட் நல்லா சாப்புடுவ அப்பல்லா நல்லா ஒல்லியா இருந்தே இப்ப ஹார்போர்ட்ஹைட்டட் வந்து தட்
ஆ இப்போ வந்து நீங்க குண்டாயிட்டீங்களா அதுக்கான கார்ணோ அதுதா நீங்க கரெக்டான டயட் ஃப்பாலோ பண்ணாம சும்மா ரைஸ் ரைஸ் எடுத்துக்கிட்டு டயட் இது இல்லாம சாப்பட்றதுனால தா ஒங்களுக்கு வெயிட் ஆகுது அது ஒண்ணும் இல்ல எக்ஸசைஸ் பண்ணி ரெகுலரா உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா அது நார்மலா ஆயிரு அதே சமயத்துல நீங்க வந்து தண்ணி வந்து அதிகமா எடுத்துக்கிடணு இப்போ ஒங்க வெயிட் வந்து எம்பது இருக்குன்னா இருவது கிலோக்கு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி அப்ப எம்பதுக்கு எத்தன லிட்டர் தண்ணீன் நீங்க கேல்குலேட் பண்ணிக்கோங்க
எழுவதுக்கு லிட்ரு தா ஓகே அஞ்சி ஆறு லிட்டர் குடிக்ணு
நாலு லிட்டருக்கு மேல நாலு லிட்டர் வரு அந்த மாரி நீங்க கேல்குலேட் பண்ணி எப்போதுமே செம்பிள எடுத்து குடுக்கிறதுக்கு ஒங்ளுக் கரெக்ட்டா தெரியுனா குடிச்சிகோங்க அப்பிள்ட்டா அதுக்குனு ஒரு வாட்ரு பாட்லு ஒரு ஒரு ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம நாலு பாட்லு குடிக்குணு இல்லாட்டி அஞ்சி பாட்லு குடிக்கணு அந்த கணக்குல நீங்க குடிச்சுக்கோங்க அப்பதா ஒங்களுக்கு என்ன ஆகுனா ம் தண்ணி நீங்க அதிகமா குடிக்கம் போது அந்த ஒங்களோட ஒடம்புல உள்ள கிருமிகள்லா வெளில வரு உப்பு சத்து வெளில வரு தேவையான கழிவுகள் எல்லாமே வருமே யூரின் மடியா வெளில வரு ஒங்களுக்கு காலைல மோஷன் போறது கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா தண்ணி வந்து ஏழு மணிக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்படுதுனால அந்த ஒபிசிட்டிய வந்து கொறைக்கலானு சொல்லி ஆ சொல்லுதாங்க எல்லாருமே அது உண்ம தா ஏனா ஒபிசிட்டியினால தா நம்ம ஒடம்பு வந்து இதாகுது இதனால தைராய்டு உள்ள ப்ராப்ளம் வருது சுகர் பிரஷர் எல்லாக்குள்ள ப்ராப்ளமும் நம்மளுக்கு வருது அது நா அக்செப்ட் பண்ணிக்கிறே ஏனா நம்மளோட உடற்பயிற்சி ரொம்ப இம்பார்டென்
கண்டிப்பா அதே மாதிரி இன்னொன்னு சொல்ணுனா நைட்டு வந்து நைட்டு வந்து பத்து மணிக்கு சாப்பறாங்க பதினொரு மணிக்கு சாப்பறாங்க நெனச்ச நேர பண்ணென்டு மணி அந்த மாரிலா சாப்பற்றாங்க ஆனா அப்டி சாப்டகூடாது ஒரு ஏழு மணிக்கு உள்ள நம்ம சாப்ட்டு முடிச்சிட்டா நம்ம நமக்கு வந்து என்ன பண்றனா ஏழு மணிக்கு சாப்ட்டன மறுநாள் காலைல ஏழு மணிக்கு சாப்ட போம்போது நமக்கு கரெக்டான டயட் வரு வெய்டு போடமாட்டோ ஆனா எ தூங்கும்போம்போது நம்ம லேட்லைட்டா சாப்ட்டு தூங்கும் போது ஒபிசிட்டி அதிகமான அ என்ன சொல்றது வெயிட் போடுது இந்த மாரி உள்ளதெல்லா நம்ம அவாய்ட் பண்ணனு
ஓகே அதே மாதிரி கண்டிப்பா ஃபாலோ பண்ணனு ஏனா நீங்க சொல்றது உண்ம தா கரெக்டான டைமுக்கு எந்திரிச்சி நம்ம உடல்பயிற்சி பண்ணி அந்த வேலைகள்லா பண்ணும்போ நமக்கு கொறையுது இப்போ வந்து நம்ம என்னன்னா தினசரி வந்து நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனம்னா பல்ஸ் செல்ல போதெல்லா நம்ம வந்து பள்ளிக்கு மாணவர்கள் செல்வாங்க பெரியவங்க பெரியவங்க எல்லா வேலக்கி செல்வாங்க பள்ளில நம்ம பல பாடங்கள கற்று அது மூல நம்ம அறிவுகள்லா நெறையா வளத்து ஆசிரியர்கள் என்னெல்லா சொல்றாங்களோ அதெல்லா நம்ம பின்பற்றி அந்த மாரி இருக்க இருக்கறதுதா நல்லது திருப்பி மாலை நேரத்துல வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் சிறிது நேரம் வந்து வந்த ஒடனே ரெப்ஃப்ரெஷ் ஆய்ட்டு அது பிறகு காஃபியோ இல்லா அம்மா என்ன குடுக்குறாங்களோ ஏதாவது சாப்ட்டுட்டு கொஞ்ச ஸ்நாக்ஸ் மாரி சாப்ட்டு அதுக்குப்பிறகு கொஞ்ச நேரமா நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரம் சிறிது நேரம் வந்து என்ன பண்ணனு வெளையாட் டுக்காக ஒதுக்கணும் விளையாட்டு முடிச்சுட்டு வந்த விளையாட்டு விளையாடுத மூலம் வந்து நமக்கு வந்து உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு பிறகு வந்து நமக்கு வீட்டு பாடங்கள் அதெல்லா செய்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம இரவு நேரத்துல வந்து குடும்பத்துல சேந்து எல்லாரும் சேந்து செலவு விட்டுட்டு அப்புறம் உக்காந்து பேசி ரொம்ப சந்தோஷமா பேசி அந்த மாரி பண்ணது மூலம் வந்து உறவுகளை வந்து ரொம்ப வலுப்படுத்த முடியும்னு நா சொல்லுவே இன்னொன்னு வந்து அது பெறவு சாப்ட்டுட்டு மறுநாள் நம்மளுக்கு என்னென்ன வேல எல்லா இருக்கோ அதெல்லா திட்டமிட்டுட்டு யுவுனிஃபாம் எடுத்து வெக்கனுமா யுவுனிஃபாம் எடுக்கனு பேக்எல்லா புக் செல்லா கரெக்டா இருக்கா அதெல்லா செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம தூங்றதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டான நேரம் வரும் ஏன்னா நம்மளோட வாழ்க்க வந்து என்னன்னா சத்தம் நேரம் சுத்தமா இருக்கணும் அது போக நேரம் தவறாம வந்து நம்ம எல்லாமே பண்ணணும் அது ஸ்கூலுக்கு போனோனா டைமிங் கரெக்டா போணும் நேர தவறாம போறதுதா ரொம்ப நல்லது பெரியவங்கள மதிக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில வே ரொம்ப இம்பார்ட்டான ஒன்று இன்னொன்னு என்ன சொல்ல போனம்னா மேலும் நம்ம என்னன்னா தண்ணிய வந்து வீணாக்காம இருக்கணும் தண்ணிய வந்து எப்டி நம்ம சேகரிச்சு வைக்கிறோமோ அது மூலம்தா வருங்கால சன்னதிக்கு வந்து நம்ம வந்து தண்ணியவந்து சேகரிச்சு வைக்கனு மழைநீர் தொட்டியாகவோ தண்ணிய வந்து நெறைய வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நா சொல்லுவே ஏன்னா தண்ணிய வேஸ்ட் பண்ணக் கூடாது மழ தண்ணிஸ் தண்ணியில சேமிக்கணும் சுற்றுச்சூழல ரொம்ப சுத்தமா பாதுவைக்கணும் நல்ல பழக்கவழக்கங்கள் எல்லா தினசரி நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்க வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும்னு ம் சொல்லுவே இது மூலம் வந்து என்னன்னா ஒழுங்கான அன்றாட வாழ்க்கையை வந்து நமக்கு என்னன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் மகிழ்ச்சியாவும் இருக்கணும் அப்புற வு தன்னம்பிக்கையோட வாழணும் இதெல்லாமே நம்ம நம்ம டெல்லி அண்டாட லைஃப்ல இருக்கணும்னு நா சொல்வேன்
இதெல்லாம் பார் பண்ணுது ஓகே ஓகே ஓகே கண்டிப்பா
பொன்னாட பழக்கவழ கங்கள் எல்லாமே நான் சொல்றதையும் பாலோ பண்ணுங்க நீங்க சொல்றதையும் நான் பாலோ பண்ணறேன்
ம்
பேசலாம் ஓகே வா நன்றி